வணக்கம் தோ
ஆஹ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கோம் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் அஹ் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா
சாப்பிட்டோம் தோழி நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இனிமேதான் சார் சாப்பிடணும் கொஞ்சம் வேலை இதை முடிச்சுட்டு சாப்பிடும்ன்னு சொல்லிட்டு இனிமே தான் சாப்பிடணும் நீங்கதான் சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க
நான் வந்து தோசை சாப்பிட்டேன் தோழி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடலயா இன்னும்
இன்னும் சாப்பிடல ஆனால் சமச்சு வச்சுட்டேன் ஆஹ் காலையில இட்லியும் சட்னியும் பண்ணிருக்கேன் தேங்காய் சட்னியும் இட்லியும் மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கு எல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு சமைக்கணும் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா சாதோம் பண்ணிரலாண்டு இருக்கேன் அதுக்கடுத்து கீரை கொழம்பு
கீர கொழம்புங்களா
ஆஹ் ஆமா அதாவது கீரையில சாம்பார் வக்கிறத விட முருங்கை கீரை செரி புளிக்குழம்பு மாரி வைப்பமேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கே
சரிங்க தோழி
அதுக்கப்பறோ உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணலான்னு அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லா இனிமேதா பண்ணணும்
இன்னும் எதும் பண்ணல ஆனா
இல்ல இனிமேதா பண்ணணும் மத்தியானம் இனிமேதானே வருவாங்க
ஆமா ஆமா சேரிங்க தோழி ஏன் சாப்ட்டு பாக்கலாமே வேலைய
ஆஹ் சாப்ட்டு இனிமேதா சார் சாப்புடணும் சாப்ட்டு பாக்கணும்
சேரிங்க தோழி
உம் சொல்லுங்க என்ன தலைப்பு பத்தி பேசுவோம்
ஆஹ் எதனா ஸ்டோரி பேசலாமா ஸ்டோரி பத்தி
ஆ பேசலா
உம் சரி பஸ் அதுல உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலா உங்கள்ட உங்களுக்கு ஏதனா ஸ்டோரி தெரியுமா சும்மா சின்ன குட்டி ஸ்டோரியா குட்டி கதையா
குட்டி கதையானா என்ன சொல்றது திடீர்னு எந்த ஸ்டோரி ஞாபக் மொல்ல ஆனா பொதுவா அந்த யூடியூப்ல கதையெல்லா கேப் பொல்லையா
ஆமா ஆமா
அந்த மாதிரி கதைகள் எங்க வீட்ல கேப்பாங்க பட்டு நா எதுவு கேக்குறது இல்ல அது மாதிரி சேனல்ஸ் எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வெக்கிறது அந்த மாரி அ மித்தபடி சொல்லணு அப்டின்னு பாத்தீங்கன்னா அந்த கொழந்தைங்க பாக்கறது ஏன் பைய பாத்துட்டுருப்பா இப்பதா அவனுக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகுது அது மாதிரி சேனல்ஸ் எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோ இப்ப இந்த சுட்டி கண்ணமா மாசா அந்த மாதிரி சேனல்ஸ் இதெல்லா டீவில பாப்பே இல்ல ஒரு நேரத்துல டிவி பாக்கல அப்படின்னா எப்பயாவது மொபைல் பாப்பே
ம்
மாதிரி ஸ்டூடிஸ்லா ஸ்டோரினு சொல்ல முடியாது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கே நீங்க சொல்லுங்க
க்கியமா பாக்குறதில்ல அதுமேரி கதையெல்லா இப்போ உம் இ இப்போ எது இப்போ நடந்துட்டுருக்கோ அத பத்தி கொஞ்சு வரு அது மட்டு கொஞ்சு பாப்போ
ம்
உம் எது ரீதியானா அந்த அரசியல் அதுக்கப்பறோ நெறைய பிரச் பிரச்சனை எலா போயிட்டு இருக்குங்களா
எந்த பிரச்சனை சார்
ஆ இப்ப வந்து நம்ம ஒரே இருக்கணன்னாச்சுங்க
உம்
இப்போ நியூஸ் சேனலு இந்த இன்ஸ்டாகிராம் இது போடுல்லா எல்லாமே எல்லாமே பிரச்சனையான போயிட்டு இருக்கு
ம் ஆமா ஆமா
உம் ம மக்களுக்கு நறைய பிரச்சன இருக்கு அ அத பத்தி போயிட்டு இருக்குங்களா
ம் ஆமா
அது மாரி போயிட்டு இருக்கு மிச்ச டயத்துலல்லா நா வேலைக்கு போயிடுவ
ம்
அதனால நா சரியா பாக்குறது இல்ல எனக்கு உம் எட் எட்டு மணி நேரோ எனக்கு வேல இருக்கு அதனால முடிச்சுட்டுதா வருவே
ஓ ஓகே ஓகே அப்ப அதுலயே நீங்க உங்களுக்கு வேலையிலயே பாதி டைம் போயிடு மிச்ச இருக்கிற நேரத்துல வந்து ஏதாவது சேனல்ஸ் பாக்குறது உம்
பசங்களா பலந்தாலே அப்டித்தான
ம் ஆமா ஆமா டிவி பாத்தீங்க அப்டின்னா எந்த சேனல் அதிகமா பாப்பீங்க சேனல் நேம் எதுவு இருக்கா
டி வி டி வி பாக்கமாட்டே மாம் டி வி போறதே இல்ல
ஹக்கறதே இல்லையா
ஆமா உம் நீங்க என்ன பா பாப்பீங்க நீங்க நாடக பாப்பீங்க
நாடக வீட்டு ட்ல ஓடிற்றுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஏழு மணிக் க்கு போட்டோ அப்டின்னா அது எப்டியோ ஒரு ஒரு ஒம்போதரை மணி வரையுமே ஓடிட்டு கெடக்கு நம்ள வீட்டு வேலைய பாத்துக்கட்டு அங்க்ட எட்டி எட்டி பாத்துக்கலா
உ அப்போ நாடகத்துல தா போயட்ருக்கு லைஃப்
நாடகத்துலதா ஃபுல்லா போயிட்டு இருக்கான்னு கேட்டா இல்ல நா காலேஜ் போயிட்ருக்கேஅதனால காலேஜ் போயிிருவே அதுக்கப்ற வந்து சாயங்காலம் வீ வட்டு வேலய பாத்துட்டு அப்டியே சீரியல் ஓடிக்குந்தா அதையு பாத்துட்ருப்பே அதுக்கப்ற அங்க ஒர்க் எல்லா கொடுப்பாங்களா அதெல்லா படிச்சுடருப்பே அப்டிதா போய் னாலதா இப்ப லீவா அதுனால செரின்ட்டு இப்ப வீட்லயே ஓடிகிட்ருக்கு அது எப்பிடியு ஒரு அஞ்சு ஆறு தேதிக்கு மேல காலேஜு ஓபன் பண்ணிருவாங்க
உம் உம் சரிங்க தோழி சாப்பிட்லையா நீங்க எப்ப சாப்டுவீங்க
இது ஒரு ரெண்டுது பேசிட்டு போலாமேன்ட்டு சார் இன்னைக்கு எந்த வேலையுமே இதுல பாக்கல சேரி ஓகே பேசிட்டு போலாமேன்ட்டு
உங்களுக்கு எங்கயச்சு வெளில போன அனுபவ இருக்குங்களா இந்த சுற்றுலாத்தலம்லா போறாங்களே அது மாரி போறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா
அது மாரி போறதுக்கு புடிக்குமான்னு கேட்டா புடிக்கு ஆனா ரொம்ப நாள் அந்த ஒரு வார அந்த மாரி ட்ரிப் எல்லா நா பிளான் பண்ண மாட்டே மாக்ஸிமம் பிளான் பண்ணி ஃபாமிலியாப் போனோம் அப்பிடின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளக் கடந்து கண்டிப்பா என்னால எங்கேயுமே இருக்க முடியாது அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணுவே ம் அதுல மாக்ஸ் மம் எந்த ஊரு போயிருக்கோ அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல இந்த வெயில் நேரத்துல பாத்தீங்க அப்பிடின்னா கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு வந்துறது அப்பிடி இல்ல அப்பிடின்னா குற்றாலம் போகணும் சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனா இன்னுமே குற்றாலம் போகல ஏன்னா குற்றாலத்தை பொறுத்த வரையும் ப்ச் தண்ணி திடீர்னு நெறையா வருதும்பாங்க திடீர்னு கம்மியா வருதும்பாங்க அதனால கொஞ்சோ இன்ஃபர்மேஷன்லா கலெக்ட் பண்ணிட்டு போற மாரி இருந்தாதா நல்லா இருக்கும் அதனால மேக்சிமம் இந்த ரெண்டு ஊருக்கு போவே அ நீங்க சார் வெயில் டயத்துல போறதாருந்தா
நா இங்க பேங் பெங்களூர் தெரியுங்களா அங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கே
ஓ
ஆ சுற்றுலா தலங்கள்னா கோயம்புத்தூர்ல ரெண்டு எடத்துக்கு போயிருக்கே இந்த ஈசான்னு சொல்லுவாங்கல ஈசா போயிருக்கே மருதமல போயிருக்கே
ம்
அங்க பக்கத்துலயே ஊட்டி இருக்குங்ளா ஊட்டி போயிருக்கே
ம்
ம் அவ்வளோதா அடுத் து எங்கனா வச்சுங்க வால்பாற தெரியுங்களா
ஆ வால்பாற
ஆ அங்க தா போலான்னு முடிவு எடுத்திருக்கோ சும்மா பசங்களா சேந்து
ம் போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க வால்பாறைங்கிறது எதுவு ஃபேமஸ் அந்த மாதிரியா இல்ல அதுவும் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தானா
அங்க இயற்கை நேச்சுரல் ப்ளேஸ் சொல்லுவாங்கலா அது மாரி இருக்கு சூப்பரா இருக்கு பாக்கவே நீங்க எப்ப போனாலு அங் க ஒரு நல்ல ஃபீல் கெடைக்கு
ஓ அப்ப கண்டிப்பா இன்னொரு டைம் நாங்க வால்பறையும் வீட்ல பிளான் பண்ணி போயிட்டு வரோம் அதே மாதிரி ஈசா கோயில் போனு சொல்லிட்டு நெனைப்போ ஆனா என்னன்னே தெரியல அது இன்ன வரையும் அதுக்கு போறதுக்கான பிளானிங்கே போடல இப்ப நீங்க சொன்ன ஒடனே எனக்கு ஞாபகம் வரு
அது வந்துட்டு நா ஸ்டேட்டஸ்லதா பாத்திருக்கே ஈசா கோயில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் இல்லைன்னா ஆ வீடியோஸ்ல பாத்திருக் கே ஆனா நேர்ல போகன்னு சொல்லிட்டு நெனப்போ ஆனா இன்னமுமே போவுல
போய் பாருங்க அந்த வெள்ள இருக்கு அந்த ஈசா அந்த செல இருக்கு பாத்திங்களா அந்த சிவன் செல
ம்
அது மட்டும் பாக்காத உள்ள கொஞ்சம் போனாச்சுங்க நல்லா இருக்கும் இடம் உள்ளல்லயே உம் குளிக்கிற மாரி அந்த ஒரு ஃபீல்ட் இருக்கும் அந்த ஃபால்ஸ் சொல்லுவாங்க அருவி இருக்குதா அது மாரி உள்ளே எடுப்பாங்க அங்க கேர்ள்ஸ் கேள்ஸ் பாய்ஸ்கு ரெண்டு பேருக்கும் தனித்தனியா வச்சிருப்பாங்க சுத்தமா இருக்கும் தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் மெடிடேஷன் பண்ணலாம் உள்ள ஆஹ் அங்கெல்லா நல்ல வைபா இருக்கும் அங்க போய் பாருங்க நல்லா இருக்கும்
ஓ ஓகே சார் நீங்க சொல்லிட்டீங்க நான் கண்டிப்பா ஒரு நாள் போய் பாக்குறேன் ஆஹ நீங்க சொல்லபடிதான் எனக்கே இன்ஃபர்மேஷன் தெரியுது பொதுவா அதுல எப்படி இருக்கும் அல்லாம் தெரியல நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படினா கரெக்ட்டா எல்லாரும் முன்னாடி போய் நின்று அப்படியே கையை மேல தூக்கி கும்மற மாரி அந்த மாரி தானே ஸ்டேட்டஸ் நான் போடுவாங்க அதனால ந அந்த மாரி மட்டும் பார்த்தே
அப்புறம் அந்த பழைய காலத்துல இந்த மாட்டுவண்டி சொல்லுவாங்க தெரியுங்களா
உம் ஆமா
அந்த மாடு ஆனா அங்க கொஞ்சம் இத மாதிரி ஒரு டிஃபரண்டா இருக்கும் மாடு
உம் உம்
அந்த வண்டியும் கொஞ்சம் இதா இருக்கும் அளு உக்கார வச்சு அழச்சிட்டு போவாங்க அளு க்கு சும்மா ஒரு பதினஞ்சு ரூப இருபது ரூப அப்படிதான் கேட்பாங்க
ஓ ஓகே ஓகே
உம் அப்புறம் உள்ள நிறைய இடம் சுத்தி பாாரக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு உள்ள உம் உள்ள
அப்ப நம்ம நியூவா போனோம் அப்படின்னா நிறைய இடம் சுத்தி பாரத்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரலாம்
உம் ஆமா
ஓ அப்ப நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போறோம் இது இல்லாம வேற எதவும் சுற்றுலா தலங்கள் போயிருக்கீங்களா
புரியோ வில்லை தோழி
இது இல்லாம வேற ஏதாவது ஊரு அதாவது கொடைக்கானல் ஊட்டி
ஆஹ் ஊட்டி போய் ஊட்டி போய்கிறோம் அங்க நார்மல் தான்
உம் ஆமா ஆனா ஊட்டியில பொத்த வரையும் இந்த செடிகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் ந்த பிளவர்ஸ் எல்லாம் பார்கும்போது
உம் பிளவர்ஸ் அப்புறோ தேயிலை தோட்டோ சொல்லுவாங்கல்ல தேயிலை தோட்டம் நறைய இருக்கோ
உம் உம்
உம் அங்க அந்த போட்டோ பிடிக்கிறாங்கல அவுங்கெல்லா கொஞ்சோ நல்லா இருக்கோ அங்க போனா
உம் ஆமா ஆமா நாங்களுமே போனப்ப நாங்க போறோம்னு சொன்னோடனே எங்க சொந்தக்காரங்க எல்லா கண்டிப்பா டீ தூள் வாங்கிட்டு வா டீ தூள் வாங்கிட்டு வா அப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறோ அங்கேருந்து நாங்க எங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு சேரின்டடு கொஞ்சோ அங்கேயு அவங்களுக்கும் கொஞ்சோ வாங்கிட்டு வந்து குடுத்தோ அதனால ஊட்டினாலே கண்டிப்பா டீ தூள் ஞாபகம் தா
சேரிங்க தோழி
உம் அப்புறோ கொடைக்கானல் போர் து வரையு ஏதுவு ஃபேமஸ் வந்துச்சா நா போன வரையு எனக் அந்த அளவுக்கு எதுவு தெரியல
போல கொடைக்கானல் போகல
போகலையா இதே மாரிதா சார் ஊட் மாதிரி தா இருக் இருக்கோ ஆனா அங்கேயுமே பூக்கள்லா கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கோ இப்ப ஊட் டில சில பூக்கள்லா நம்ம பாத்தோனா மனுஷ் ஷங்களோட ஃபேஸ் மாதிரி அந்த மாதிரில்லா வந் இது பூவல்லா இருக்கோ அதனால நீங்க கண்டிப்பா ஒரு நாள் கொடைக்கானல் போயிட்டு வாங்க பாக்கவே ரொம்ப நல்லாருக்கோ
கண்டிப்பா போயிட்டு வாங் தோழி
ஒகே சார் நம்ம நேரோ கடந்துடுச்சு அடுத்த கால்ல நம்ம தொடர்ந்தே பேசுவோ‌ நன்றி சார்
ஓகே தோழி ஆ சரிங்க தோழி